வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோ தோழி தோழி இப்போ நம்ம ஆ ஆமா தோழி இன்னு சாப்பிட்ல இப்பதா வந்து இட்லி எடுத்துட்டுருக்கே
அ
இனிமே தா சாப்டணு பிள்ளைங்கல்லா இப்பதா தூங்குனாங்க அவுங்களுக்கெல்லா சாப்பாடு ஊட்டி தூங்க வச்ட்டே ஏன்னா காலைல நேர பாத்தீங்கன்னா பள்ளிக்கு க்கு கிளம்பறதுங்கறது வந்து ரொம்ப சிரமமாருக்கு தூங்குறாங்க எட்டு ஒன்போது மணி வரைக்கு தூங்குறேன்னு சொல்லிட்டு தூக்கோ வருது தூக்கோ வருதுன்னு படுத் தேருக்காங்க அதனால இன்னிக்கு கொஞ்சோ சீக்கிரமா தூங்க வச்சாச்சு
சரி நல்லது தோழி
அ தோழி இப்போ நம்ம அந்த விபத்து விபத்து நடக்குது இல்லயா அங்க அங்கே பாத்தீங்கன்னா விபத்துங்கறது ரொம்ப அதிக அளவுல நடந்துட்ருக்கு இப்ப அந்த விபத்து வந்து எந்த விதமா நம்ம வந்து தவிர்க்க முடியு அப்டின்றத பத்தி நம்ம கொஞ்சோ கலந்துரையாடலா நெனைக்கறே தோழி அ எங்க பாத்தாலு பாத்தீங்க அப்டின்னா விபத்து விபத்துன்னு தா சொல்றாங்க
கண்டிப்பாக
ம் இப்போ அதுக்கு என்ன அதாவது அத என்ன பண்ணனா விபத்து தடுக்காம வராம தடுக்க முடியூ அப்டின்றத வந்து நம்ம வந்து கொஞ்சோ கலந்து உரையாடலா நெனைக்கிறே தோழி
ம் கண்டிப்பாக தோழி
இப்ப பாத்தீங்க அப்டி பாத்தீங்க அப்டின்னா ஆ நமக்கு இப்ப ஒரு டூ வீலரோ இல்ல போட்டோ அப்டினா அதெல்ல அது வந்து சரியா நம்ம வந்து கத்துக்குட்டு நம்ம வந்து முதல்ல சைக்கிள் எடுக்கணு அப்டின்னு நெனைக்கிறே தோழி அது மொதல்ல பாத்தீங்க இப்ப வீட்ல எல்லாம் சொல்லி் குடுப்பாங்க நம்ம அப்பா பாவா அப்பா தாத்தா அது மாரி உள்ளவங்க நம்ம அண்ணனா இர்க்கட்டு அவுங்க எல்லா வந்து சொல்லி் குடுப்பாங்க நமக்கு வந்து சைக்கிள் எப்டி ஓட்றது அப்டின்றத முதல்ல அவுங்க முதல்ல சொல்லி குடுத்துருவாங்க அந்த போது அதனோட முறைப்படி நம்ம வந்து முதல்ல கத்துக்கணு அப்டின்னு நா நெனைக்கிறே தோழி ஃபரஸ்டு நம்ம பேச்சி நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்றம் வந்து ஒரு நம்ம அதுல வந்து எறங்கணு அப்டின் ன்றது நா என்னொடைய
காதுல இருக்கு இது கேக்காது ய
ஆ ரெண்டாவது இப்போ நம்ம வந்து சைக்கிள் கத்துக்கிட்டோ அப்டினாவே நம்ம வந்து ஆ டூ வீலர் ஓட்றதுக்கு அதாது நம்ம பைக்கு ஓட்றதுக்கு கொஞ்சோ வசதியாருக்கு
கண்டிப்பாக
ஆ ஏன்னா இப்ப மொதல்ல நம்ம சைக்கெள சரியா ஓட்டிட்டு நம்ம கத்துக்கிட்டோ அப்டின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த டூ வீலரா இருக்கட்டு ஃபோர் வீலர் டூ வீலர கத்துக்குட்டோ அப்புடின்னா நமக்கு அந்தோடைய நால் சக்கர வண்டி அப்டிங்கிறது ஒன்னு நம்ம வந்து ஈஸியா கத்துக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு இல்லங்களா
கண்டிப்பாக
ஆ இப்போ இதுனா இதுனால வந்து நம்ம நல்லா கத்துக்கிட்டு நம்ம வண்டி ஓட்டுறோ அப்டிங்கும்பொழுது நம்ம வந்து நடக்கக்கூடிய விபத்துகள வந்து முற்றிலும் தவுக்குறதுக்கு இதெல்லா ஒரு காரணமா இருக்கு அ அத மட்டு இல்லாம அப்டின்னு பாத்திங்கன்னாக்கா அ இப்போ ஒரு ஒரு பேரு நம்ம வந்து ஒரு வண்டி ஓட்றோ அப்டின்னா நம்ம வந்து இரு பக்கமும் என்ன யாரு வராங்களா இல்லையா அப்டின்றதெல்லா பாத்துட்டு அதுக்கு தகுந்த நம்ம வந்து போனாக்க விபத்துகள் வராமலையு தவுக்கலாம் அப்டின் நெனைக்கிறே தோழி இரண்டாவது அப்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹெலிமென்ட் யூஸ் பண்ணனு அதாவ்து தலையில போடக்கூடிய பாதுகாப்புக்கா
ஓகே தோழி
அ இது மாதிரியான ஒரு ஒரு நடைமுறைக்கு நம்ம வந்து செயல்பட்டோ அப்டின்னாக்கா அ
அ
இதுலர்ந்து நம்ம வந்து பாதுகாக்கற்துக்கு ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கு அப்டின் நெனக்கிறே தெருஞ்ச எதனா இருந்ததுனா சொல்லங்க தோழி
தோழி இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த பதினாறு பதினேழு வயது பிள்ளைங்கள்லா மொதல்ல வண்டி ஓட்டணுன் அதிக ஆர்வமா இருக்கிறது செரியா ஏன்னா வந்து அவுங்க பள்ளி படிக் பள்ளி படிக்கும் போதே இப்ப பெற்றோர்கள்லா என்னா பண் ண்றாங்கன்னா வண்டி இருக்கு நீங்கெ எடுத்துட்டு போங்கன்னு பெற்றோர்களே அனுமதி குடுத்து அந்த வண்டிய ஒட்டிட்டு போக சொல்றாங்க இதுதா நம்ம வந்து முதல் தவறா பாக்குறே ஏன்னா நா பள்ளி ப நான் பள்ளி படிக்கும் போது காலத்துல இது வந்து கேள் கூட படிக்கிற ஆண் பிள்ளைகளா இருக்கட்டு பெண் பிள்ளைகளா இருக் கு கொஞ்சொ வசதியான பிள்ளைகலா இருந்துச்சின்னா அவுங்க டூ வீலர் எடுத்துட்டு வருவது வழக்கம்
ஆமா தோழி ஆமா
அத அத வந்து நம்ம மொதல்ல தவிர்க்கணு ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி குடுக்கணும் நம்ம சொல்லி குடுக்கறத வச்சிதா அவுங்க நல்ல முறையில வளருவாங்க வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே நம்ம பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே இந்த வண்டி வாகனங்கள வந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் எடுக் க்கணும் அப்படிங்கறதா நம்ம முதல்ல சொல்லி் குடுக்கணும் ரெண்டாவது நம்ம வந்து அத வந்து என்கரேஜ் பண்ணக் கூடாது அவுங்க வண்டி எடுத்து ஓட்டுறதா இருக்கட்டும் வந்து பதினெட்டு வயதுக்கு அப்புறம் தா நம்ம கத்துக்கணும் ஓட்டணும் அப்படிங்கிற அறிவுரையை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி வளக்கணும் ரெண்டாவது பதினெட்டு வயது ஆனவுன்ன மொதல்ல வண்டி கட்டு கத்துக்கறதுக்கு ஒரு எல் எல் ஆர்னு சொல்லுவாங்க லேர்னர் லைசன்ஸ்ன அத மொதல்ல நம்ம எடுத்துட்டு அது க்கப்பறொ நம்ம மெயின் ரோட்ல வண்டி ஓட்றதுக்கு நம்ம பழகிக்கலா அந்த லேர்னர் லைசன்ஸங்கிறது ஆறு மாத வரையு வேலிட் இருக்கு அந்த லைசன்ஸ வச்சு நம்ப வந்து ஆறு மாத வந்து பழகிக்கிட்டு அதுக்கப்பறொ நம்ம வந் சான்றிதழ் அஹ லைசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு வாகனம் ஓட்டுறது இன்னும் சிறப்பு ரெண்டாவது ஹெல்மெட் ஹெல்மட் மெட்ங்குறது கண்டிப்பா அணியணும் அது வந்து சில பேருக்கு வந்து முடி கொட்டுது அப்டின்னு சொல்றாங்க சில பேருக்கு வந்து சிகை அலங்காரம் கலைந்து விடுகிறது அப்டின்னு சொல்லிட்டு கூட அத வந்து அணிய மாட்றாங்க நம்ம அதையும் இப்ப தவிர்த்துட்டு நம்ம போனோம்னா அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நம்ம மட்டும் அணியிறது இல்லாம நமக்கு பின்னாடி உக்காந்து இருக்காங்க இல்லையா நம்ம கூட வண்டியில வராங்க இல்லையா அவுங்களும் அந்த ஹெல்மெட் மெட் அணிந்துட்டு போறது மிகவும் சிறப்பு ஏன்னா ஆ ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த ஓட்டுறவங்களுக்கு தான் முதல்ல நமக் கு வந்து விபத்து நடக்க போதுங்கறத உணர்வு ஓட்றவங்களுக்கு தான் வரும் அந்த பின்னாடி உக்காந்து இருக்கறவங்களுக்கு வராது அதனால ஓட்றவங்கள விட பின்னாடி பின்னாடி உக்காந்து இருக்கிறவங்க ஹெல்மெட் அணியிறதுங்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆமா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்க அப்டின்னாக்கா
ம்
அ நம்ம ஓட்றவங்களுக்கு தான் வந்து அதோடைய வந்து இது தெரியும் இல்லைங்களா
ஆமா ஒரு இடத்துல விபத்து நடக்க போகுதுன்னா அந்த ஓட்றவங்களுக்கு அந்த உணர்வு வந்து டக்குன்னு தெரிஞ்சிரும் நமக்கு ஓகே நம்ம விழப் போறோம் விபத்து நடக்க போகுது அப்டின்னா பின்னாடி உக்காந்து இருக்கறவங்களுக்கு அது தெரியாது அப்படி இருக்கும் போது அவுங்க பின்னாடி உக்காந்து இருக்கிறவங்க ஹெல்மெட் அணிஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்களோட உயிரும் நமக்கு பாதுகாப்பா இருக்கும் ரெண்டாவது வண்டிய வந்து அதி வேகத்துல ஓட்டுறத நம்ம தவிர்க்கணும் அறுபதுல போறது எழுபதுல போறது ரெம்ப அதிகம்தா அதிகபட்சம் நாப்பது நாப்பத்தி அஞ்சி ஐம்பதுக்குள்ள போறது சிறப்பானதாக இருக்கும் முப்பதுங்கிறது நார்மலு ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல முப்பதுங்குறது போக முடியல ஆனா அது ரோடு சரியா இல்லங்கறதுனால முப்பதுல போறதே மிகவும் சிறப்பானதா இருக்கும் நாப்பதுங்கிறது வேகம் ஓகே அதே நான் ஐம்பதுங்கிறது கொஞ்சம் அதிகம் தா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆமா நம்ம வந்து இந்த மாரி ஒரு சில கவனத்தோட நம்ம சொன்னோம் அப்டின்னாக்கா நிச்சயமா வந்து விபத்துகள் வராம ஓரளவு தவிர்க்க முடியும் இல்லைங்களா
கண்டிப்பா தோழி ம்
ம் ஆமா இப்ப மிக முக்கியமானது அப்டின்னு சொன்னா நம்ம முதலே நம்ம வந்து உ ஆ மது அருந்தி விட்டு கண்டிப்பாக வந்து வாகனங்களை இயற்கவே கூடாது தோழி
கண்டிப்பா
ஆ அதோ அதோ ரெண்டாவது அப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ப ஒரு வண்டியில இப்ப இத்தனை பேர் தான் போகறான்ற மாரி ஒரு ஒரு வ் ஒரு இது இருக்கு இல்லையா அது என்ன ஆ இப் இவ்ளோ பேர்தா செல்லலா அப்டின்ற ஒரு வழிமுறை இருக்கூ அதையு மீர் ஆமா அதையு மீறி பாத்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு பேர் போறது நாலு பேர் போறது அந்த மாதிரி எல்லா போறதும் வந்துட்டு வர்கள் முக்கியமான காரணம் அப்டின்னு கூட சொல்லலா தோழி இல்லையா நம்ம வந்து இப்போ ஒரு மூணு பேர் போகக்கூடிய வண்டில அஞ்சு பேர் ஆறு பேர் அப்டின்னு போகும் பொழுது கண்டிப்பா வண்டியோட கட்டுப்பாடு வந்து இழக்குது இல்லைங்களா அந்த இடத்துல அதனால கூட விருப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறே தோழி
நிச்சயமாக தோழி
அ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதெல்லாமே நம்ம வந்து தவிர்த்துக்கறது நல்லதா இருக்கு அப்டின்னு நினைக்கிறே ஏன்னா நம்ம வந்து அ இப்போ ஒரு ரொம்ப வெகு அதாவது பக்கத்துல போறதுன்றதுவு சொல்ல முடியாது ரொம்பவே தொலைவுக்கு போறோ அப்டின்றதையு சொல்ல முடியாது அதாவது பக்கமா இருந்தாலு தூரமா இருந் தாலு நம்ம வந்து வண்டி வந்து ஓரளவு தான நம்ம சுமையே தாங்கு அது வண்டி நம்ம நம் அ அது பாட்டுக்கு ஓட்ட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாட்டம் ஏறி போறதுனால கூட கட்டுப்பாட் ட இழந்து கூட சில இடங்கள்ல வந்து இப்போ விபத்துகள் அதிகம் நடக்குது அப்டின்னு நினைக்கிறே தோழி
கண்டிப்பாக இப்போ என்னன்னா எல்லா இடத்துலயு வந்து அந்த கான்பரன்ஸ் கால்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து அதிகமா நடக் குது அதனால வந்து வாகனம் ஓட்டும் போதே போன் பேசிக் கொண்டே செல்கிறார்கள் அது வந்து இன்னும் அ மிகவும் கவன குறைவுக்கு ஆளாகறோ இதனாலயே ஆ ஏன்னா அந்த நேரத்துல நம்மளோட கவனம் வந்து போன் கால்ல தா இருக்குமே தவிர ரோட பாத்து இருக்காது அந்த நேரத்தில அதிக விபத்துகள் நடக்கறது க்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து அதிகமா க கைபேசிய வந்து ஓட்டும் பொழுதே வந்து இப்ப அ வாகனங்கள் இயக்கும் பொழுது பேசுறதா இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு வீடியோ பாக்குறதா இருக்கட்டு இப்ப கார்ல எல்லா போறீங்க அப்டின்னு பாத்தாக்கா நெறயா வந்து இந்த மாரி தவறுகள் வந்து வீடியோ பாக்குற்துதா மெயின் முக்கியமான காரணமா இருக்குமோ அப்டின்னு நெனைக்கற தோழி மீண்டும் இத பத்தி நம்ப அடுத்த அழைப்புல பேசலா தோழி நன்றி தோழி
நன்றி தோழி